ஆ எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கம்பா சாப்ட்டீங்களா வீட்டுல எல்லா எப்டி இருக்காங்க
நானு சாபட்டாச்சிங்க உங்க வீட்ல எப்டி இருக்காங்க பாப்பா தம்பி எல்லாரு நல்லா இருக்காங்களா
ஆமா எல்லாரு நல்லா இருக்கோ அப்றோ என்ன படிச்சுருக்கீங்க
நா வந்துட்டு டென்த் முடிச்சுருக்கேங்க நா வந்துட் ந்துட்டு பி எஸ் சி நர்சிங்கு ட்ரை பண்ணிட்டுருக்கே இப்பதைக்கி பாப்பா டெலிவரி ஆயிட்டு பாப்பாக்கு ரெண்டு வயசாச் சுங்களா
ஓ
அதுனால அது முடிஞ்சோடனே பி எஸ் சி ட்ரைனிங் கண்ட் கண்டினியூஸ் பண்ணிருவெங்க
அப்டிங்களா சேரி சேரி ஓ பி எஸ் சி நர்சிங் பண்ற மாரியா
ஆமா பி எஸ் சி நர்சிங் பண்ற மாரி
வித் குவாலிபிகேஷன் வேணு இல்லைங்ளா
இல்லைங்க ஆமாங்க ரெண்டு வர்ஷோ டுட்டோரியல் பொயிட்டுதா இருக்கேங்க இப்போதைக்கு ஹஸ்டல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கே சிக்ஸ் மந்த் ஆகி இப்பதா ஃபேமிலி சர்ஜரி ஃபேமிலி ப்ளானிங் சர்ஜரி பண்ணியிருக்குங்ளா
ஆ ஆ போ இப்ப உங்களுக்கு செகண்ட் பேபிங்ளா
ஆ ரெண்டாவது பாப்பாப் பொறந்து ரெண்டு வருஷோ கழிஞ்சு பண்ணியிருக்கேங்க அப்ப ஃப்ளெட் இல்லன்னு சொல்லி பண்ல
அப்டியா ஓகே ஓகே
பிளெட் இல்லன்னு சொல்லிட்டு பண்லீங்களா அதனால இப்ப பண்ணிருக் ஒரு மாசம் ஆச்சிங்க பண்ணி
அப்டியா சரி சரி ஆமா அது வேற அப்பே ரெத்தம் கம்மியா இருந்தா பண்ண மாட்டாங்க எனக்கு செக் கன் பேபி தான் சிஸ்செரியன் அப்பே பண்ணிட்டாங்க
ஓ அப்டிங்களா சிஸ்செரியன்ல அதனால கையோட பண்ணிருவாங்க
ஆமா சிஸ்செரியன் ப பையன் வந்துட்டு நார்மல் டெலிவரி தான் ஆனா பொண்ணு வந்து ட்டு இந்த மாரி பொறந்ததுனால அப்பவே பண்ணி அனுப்பி விட்டுட்டாங்க ஒரு வேல முடிச்சுட்டு ஆ அதான்டா தண்ணி பத்தலன்னு சொல்லி பண்ணி வுட்டாங்க மே மந்த்து அ தண்ணி பத் பத்தல தண்ணி வந்து எங்களுக்கு தெரியவே இல்ல ஸ்கேனிங் போகும்போதல்லாம் நல்லா தான் இருந்துச்சு யாருமே எதுவுமே சொல்லல்ல திடீர்னு பாத்தா லாஸ்ட் ஒரு தட ஸ்கேனுக்கு போயிருக்கேன் தண்ணி பத்தல இப்பவே ஆப்ரேஷன் பண்ணணு அப்டின்ட்டாங்க ஊசி ஏதாவது போட முடியுமானா அதெல்லாம் கெடையாது லெவல் மீறிடிச்சி மூச்சு திணறல் ஆயிடு கொழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆகுறதுக்கு முன்னாடி நீங்க பெத்துருங்க அதா ஒன்பது மாச ஆயிடுச்சுல்ல கரெக்டானா மந்த் தான் இது வெயிட் டும் கரெக்ட்டா இருக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு ஏதுவா இருக்கு பண்ணுங்க இன்னாங்க அ செரி எனக்கு ஓகே எனக்கு எப்படா பெப்போன்ற மாரி இருந்துச்சு வயித்துல வச்சிருக் க முடியல பெத்துட்டா போதும்ன்னிட்டு நானும் ஒத்துக்கிட்டு சைன் பண்ணிட்டே
ம் அப்டிங்களா செரி செரி இல்ல வந்து அதாவது என்னன்னா ஃபஸ்ட் நார்மல் ரெண்டாவ்து சிஸ்செரியன் போது கொஞ்சம் கஷ் கஷ்டமா இருக்குல்ல அதுனா
ஆ இல்ல ரெண்டுமே வந் து ஃபீல் பண்ணி பாத்தாச்சு ஏன்னா யார்னா ஏ கிட்ட வந்துட்டு நார்மல் தான் கஷ் டம் சரி அ சிசெரியன் தான் கஷ்டம்னாங்கன்னா ரெண்டுத்துக்கும் பதில் கொடுப்ப இப்ப உண்மையிலே அ என்னா இப்ப ரெண்டுமே எனக்கு தெரியுமா அதனால ரெண்டுத்துக்குமே பதில் சொல்லிடுவ உண்மையிலே சொல்றாங்கல்ல சில நார்மல் தான் ஈசி சிஸ்செரியன் தான் கஷ்டம் அந்த மாரில்லாம் கெடையாது ரெண்டுமே ரெண்டு கஷ்டம்தான் அதுக்கும் ஒரு நா ஒரு நாள் எல்லாம் கஷ்டப்பட்டுதான் பெக்கணும் பெ த்து அதுக்கப்புறமும் கஷ்டப்படணும் இதுவும் அதே மாரிதான் எல்லாமே ஒரே வழிதான் என்ன இதுல தழும்பு தெரியுது ஆனா எனக்கு உண்மையிலே நான் என்னோட பெஸ்ட்டா நா சொல்ணும்னா இதுதா நார்மல்ஸ் பண்றது தான் ஈஸி ஏன்னா சிஸ்செரியன் பண்ணிட்டு ஒரு வருஷமா கஷ்டோ
சர்ஜரி பண்ணி ஐயோ அ முதுகெல்லா முதுகுல போற இன்ஜெக்ஷனாலயே ரொம்ப பெயினா இருக்குங்க இப்ப வரைக்கும் பெயின் ஜாஸ்தியா இருக்கு
ஆமா அதுதா சொல்ற நார்மல் டெலிவரி அவ்ளோ நல்லது ஆ கூடுமான அளவுக்கு நம்ம அந்த மாசமா இருக்கும் போது வேலைகள்லாம் பாத்து நார்மல் டெலிவரி பண்ணிக்கிறது தா நல்லதே சிசெரியன் பண்ணிட்டோம்னா அது ரொம்ப கஷ்ட்டோ ஒரு வருஷோ வரைக்கும் இடுப்பலி இருக்கு எல்லாமே இருக்கு ஒரு வருஷோ இல்லன்னு இல்ல லைஃப் லாங் இருக்கு
ம் இல்லைங்க அது முதுகுல போற இன்ஜெக்ஷனாலதான் அதுல ஒரு பெயின் இருக்குங்க அது கண்டிப்பா பா இப்ப என்னனா அது அதுவு பண்ணும்போது எனக்கு எப்டி சொல்றது அய்யோ அந்த முதுகுல போட்ட இன்ஜெக்ஷன்காட்டி நீ சொர சொர சொர ரன்னு உள்ள எறங்குது
ஆமா அப்யே முதுகுல
செரியான பெய்னு அது எனக்கு
திருப்ப நமக்கு அந்த தய்யல் போட்ட எடமு வலி எடுக்கு நம்மளால வந்து நார்மலாவே இருக்க முடியாது தைய்யல் போட்ட இடமு வலி எனக்கு அந்த பாப்பாவ ஆ வெய்லுப்பா ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு
அங்க ரொம்ப வெயிலுங்க எங்கிட்ட செரியான மழை இந்த மழைக்கே இந்த தெய்யல் போட்ட எடோ எனக்கு வலிக்குதுங்க
குளுரு ரொம்ப ஹெவியா அடிக்குதுங்ளா இந்த குளுருக்கு வந்து ரொம்ப தெய்யல் போட்ட எல்லா ரொம்ப வலிக்குது இப்ப வரைக்குமே பெயினா இருக்கு கீழ குமிய முடில
ஆ
எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்ப்பப்பை கீழ இறங்கிட்டுன்னு சொல்லிட்டாங்ளா அதிகமா வெயிட் தூக்கி வேல செஞ்சனால பாப்பா பொறந்த ஒடனே கர்ப்பபை வந்து கொஞ்சோ வீங்கி இதாயிருக்குங்க அதோடயே நல்லா வெயிட்டெல்லா தூக்கி நல்லா வேல செஞ்சுட்ட வேல செஞ்சு து என்னாச்சு கர்ப்பபை கீழ எறங்கிருச்சு இப்ப கையோட எனக்கு ஃபேமிலி பிளானிங்கு பண்ணி கர்ப்பபை அப்ரேஷனு சேத்து பண்ணிருக்காங்க
கர்ப்பபை ஆப்ரேஷ்ன்னா கர்ப்பபை
கர்ப்பபை மேல தூக்கி விட்டுருக்காங்க கீழ இருந்துதா மேல தூக்கி விடுவாங்க கர்ப்பபை அதோட பொசிஷன்ல வெப்பாங்க
புரிது புரிது ஏனா வந்து நம்ம ஒத்தையா இருந்து வீட்டு வேலைங்கெல்லா செஞ்சதுனால அந்த மாரி ஆயிருக்கு கரெக்ட்டுங்ளா இப்ப எனக்குமே எனக்குமே அந்த டவுட் இருக்கு இப்ப ஏனா என் பொண்ணுக்கு வந்து நான்தா எல்லாமே தனியாதா ஆ பையனுக்கு வந்து அம்மா இருந்தாங்க எனக்கு கூட பார்த்துக்க அப்போ அம்மா கொஞ்சோ வேலைங்கெல்லா செஞ்சுருவாங்க தெரிஞ்சுக்கல பொண்ணு வந்து பொறக் க்கும்போது மொத நா ஒ அம்மா இல்ல அப்ப தனியா இருந்ததுனால ஃபுல்லாவே நான்தா பாத்துகிட்டனா எனக்கு அந்த பயோ இருக்கு எப்ப வேணாலு நம்மளுக்கு இந்த மாரி கர்ப்பபை பிரச்சன வந்துருமோ அப்டின்ற எண்ணோ இன்னமு இருக்கு ஆனா இது வரைக்கு
ங்க இப்ப வந்து அது பாதிக்காதுங்க நீங்க வே இப்போதைக்கு நீங்க என்ன வேல வேணா செய்ங்க பாதிக்காது ஆறு மாசோ ஆப்ரேஷன் பண்ணி ஆறு மாசோ ஒரு வருஷோ ரெண்டு வருஷோ கழிஞ்சுதா அதோட பாதிப்பே காட்டு அதுக்கப்பறோ ரொம்ப பாதிப்பு காட்டறது வந்து பாத்தீங்கன்னா முப்பது வயசுக்கு மேல
ஆ ஆ ஆ எனக்கு ரெண்டுமே நா நெருங்கி போய்தா நிப்ப இப்ப
போன் போனா வலிக்குங்க முதுகு எலும்பெலும்பா முழி முழியா வலிக்கு
ஓ புரிது புரிது ஆ ஆ நா இப்ப வந்து முப்பது வயசுக்கு வந்துட்ட என் பொண்ணுக்கு ரெண்டு வயசு ஆயிடுச்சு இதுக்கப்புறந்தா தெரியு
ம் ஆமாங்க இதுக்கப்பறந்தா அதிகமான வழில தெரியுங்க கண்டிப்பா அதிகமா வேல செய்யாதீங்க
ஆ அதேதா எல்லாரு சுத்றாங்களே சைக்கிள்ல்லா வந்துட்டு நான் சைக்கிள்ல போவோ வருவே அத றாங்க இந்த மாரி இந்த நம்ப இந்த மாரி டைம்ல வந்துட்டு சைக்கில்லா அதிகமா ஓட்டாத அந்த மாரி வேலலா கொஞ்சோ கம்மியாவே செய்யி இப்போ உடம்புல தெரியாது நமக்கு ரத்த ஓட்டோ இருக்கிறதுனால நம்ம வேல கட கடனு செஞ்சிர்றோ ஆனா யாருங்க புரிஞ்சுக்கிறாங்க நம்ம வேல செய்யிறோன்றது யாருக்காது புரியுதா நம்பள
ஐயோ யாருக்குமே புரியாதுங்க
இந்த வார்த் த நா நெறைய டைம் சொல்லுவ இன்னைக்கு நா வேல செய்யறேன்றத பாக்காத நாளைக்கு நா வேல செய்யறதுக்கு இருக் இருக்கணுன் நென ஒரே முட்டா எனைய போட்டு இந்த வேல செய் அந்த வேல செய் சட்னி அர இருக்கிற குழம்ப அட்ஜஸ்ட் பண்ணி சாப்டாம அது கூட சட்னி கேக்றது ஏறி ஏறி எங்க வீட்டுல வந்து சிங்க்கு கிடையாது கீழ இறங்கி தா பாத்திரோலா வந்து மச்சில தா கழுவுவோ அது ரெண்டு படி ஏறி ஏறி எறங்கணு கஷ்டமா இருக்கு எனக்கு அந்த படி ஏறி ஏறி எற எறங்கி வேல செய்யிறது துணில்லா கைல தா துவக்கிற அதெல்லாமே பாக்றது கொழந்தைங்கள மெயின்டன் பண்ணுறது கஷ்டமாதா இருக்கு என்னா பண்றது சொன்னா புரிஞ்சுக்கவு மாட்டாங்க நம்மளுக்கு வேற யாரு இல்லவு இல்ல வேல செஞ்சு குடுக்க
ஆனா ஆப்ரேஷன் பண்ணிட்டா ரெண்டு ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப்பு இறங்கவு கூடாது ஏறவு கூடாது படிக்கட்டிலயே ஆக மொத்தத்துல ஏறக்கூடாது
ஆ
அது ஏறுணனா நமக்கு பெயிண்தா இருக்கு இப்ப பாதிக்காதீங்க பின்னாடி ரொம்ப ரொம்ப பாதிக்கு இப்ப நீங்க வேல செஞ்சதுக்கெல்லா பின்னாடிதா பாதிப்பு காட்டு
பின்னாடி தாதெரிய போது அதுதா நானு சொல்லுவே எனக்கு ஏ உடம்பே போயிடுச்சு உடம்பு ஒண்ணுமே இல்ல முன்ன மாரிலா இல்லங்க இப்ப கால வேலய முடிச்சுட்டு படுத்துட்ட அப்டின்னா மதியத்துல அடிச்சு போட்ட மாரி நா தூங்குற நா அப்டிலா தூங்குற ஆளே கெடையாது ஆனா இப்ப பாத்தா அப்டி தூக்க வருது எனக்கு கரெக்டா வேல அடுத்து தூக்கோ இந்த செல்லு பாக்குறதோ ஒரு செல்லு எடுத்து நோன்றதோ இந்த வேலைக்கே இட இல்ல அப்டி ஒரு தூக்கம் வந்து போது தூங்கிற டயடு ஆகி போது மறந்து போகுது எல்லா ஏதோ அப்டி மெயின்டன் பண்ணி போயிட்டு இருக்கே தெனோ ஸ்கூல் கிளப்பி அனுப்பறனால ஸ்கூலுக்கு லன்ச்சு பாக்ஸு வேலைக்கு அவங்களுக்கு பாக்ஸ் கட்டி அனுப்புறது அப்புற கையில இன்னொரு பாப்பா இருக்கா அத அதுக்கு எதாவது செஞ்சு குடுக்க சாப்ட வைக்க இவங்க பின்னாடி ஓட ஒடியார அப்டியே போது
உங்க அட்டைல்ல இல்லைங்களா ஆமா மாமியார் அந்த மாரில்லா இல்லைங்களா பாத்துக்கிறதுக்கு
இல்ல யாரு இல்ல அவங்களா தனியா இருக்காங்க
அவங்க தனியா இருக்கீங்க நீங்க தனியா இருக்கீங்களா
தென் நாங்க தனியா இருக்கோ அதனால
ம்
கத்தனனா எனக்கு வாந்தி வந்துரு எனக்கு இப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணதுலருந்து இது ஒன்னு ஆகுது ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இப்போ வந்து வீட்ல ஏதோ ஒரு சண்ட போட்டு டென்ஷன் ஆயி சும்மா குழந்தைங்க கிட்டவே வீட்டு வீட்டுகார்டனுல்ல கொழந்தகிட்ட பேசி ஆத்திரப்பட்டு சண்ட போட்டு கத்தி அப்டி இருந்தாவே அன்னைக்கு வாந்திதா அந்த மாரி இருக்கு ஏன்னே தெரில அத சொன்னே எனக்கு டிசைன் டிசைனா பிரச் ரச்சன வருதுறா இந்த புள்ள பெத்ததுல இருந்து நா நல்லா தா இருந்த டிசைன் டிசைனா இருக்கு அப்பப்ப தலவலி ஒரு பக்கோ தலவலி வந்துகிட்டே இருக்க தலவலிக்கு நேரங்காலமே இல்ல
டென்ஷன் தா வேற ஒன்னுல்ல எல்லாத்தையு நெனச்சு கவலப்பட்டுட்டு டென்ஷன் ஆயிட்டு வேற யாரு இல்லயே எந்த வேலையாரு வந்தாலு நம்ம தானே செஞ்சாகணு அப்டிங்கிறது மனநோய் மாரி நமக்கு வந்துருதுங்க இப்ப பாருங்க இப் அப்ப ம் இத்தன பேரு இத்தன வயலயு செஞ்சுட்டு சில பேரு இப்ப சில பெண்கள் வந்து இத்தன ஒர்க்கு பண்ணிட்டு அவுங்களு வேலைக்கு போறாங்க அதையு மொதல் யோசுச்சு பாருங்க ஏ டூ இஜட் ட்டு வேலையு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டு வேலையு பாத்துட்டு கொழந்தைங்களையு பாத்துட்டு இத்தனையு பாக்கற்து பெண்கள் மட்டுந்தாங்க நா சொல்லுவே ஆண்கள் என்ன வேல செய்றாங்க கடசி வரைக்கு கடசி வரைக்கு போறாங்க வராங்க வேல செய்றாங்ளோடு தவர வேற எதாவ்து உதவி பண்றாங்ளா நீங்க சொ
உண்மதா காலைல அவ்ங்க தூங்கி எழுந்து அவ்ங்க குளிக்கிறதுக்கு நம்ப துண்டெடுத்து குடுக்கறதுல இரு ந்து அவ்ங்க நைட்டு சாப்ட அ நம்பதா எடுத் த்து குடுக்கணு சாப்பாடு என எங்க வீட்லலா வந்து சாப்பாடு மொத கொண்டு தட்ல போட்டு குடுத்தா தா சாப்டுவாங்க அதெல்லாம் பக்கத்துல வச்சா கூட போட்டு சாப்ட கூட வலிக்கு நம்ப சாப்டுக்கிட்டே இருக்கோனா நாம்ப எதோ ஒரு மெய் மறந்து ஒரு தோசய சாப்ட்டுக்கிட்டு டி வி ய கீவிய பாத்துட்ருக்கோன அந்த தட்ல தோச காலியாய்ட்டா கூட பக்கத்லயே தா இருக்கு அத எடுத்து தட்ல வச்சுகிறது கூட வலிக்கு நம்ப எடுத்து வச்சாதா சாப்டுவாங்க ஏ அத வச்சில் கூடாது ஒ பக்கத்துல தான இருக்கு அப்டினா நீ வையா நீ வையானு நம்மகிட்டயே தா வருவாங்க இதுங்கல்லா அந்த மாரியே வளத்துட்டு அனுப்பிட்டாங்க நம்பகிட்ட நம்பளு அதுங்களுக்கு அப்டியே பழகிவுட்டுட்டோ ஒரு சின்ன சின்ன இதுவா இருந்தாலு எல்லா தண்ணி உப்பு எல்லா பக்கத்துல
வீட்ல சும்மாதான இருக்க
சும்மாதான இருக்கன்னுவாங்க ஆ அதனால எது பக்க ஒன்னுமே இல்ல ஒரு சின்ன சின்ன அததா நா திட்டுவே சின்ன சின்ன விஷ்ய ஒரு சின்னதா ஒரு அவ பக்கத்துல இருக்கிறத எடுத்து சாப்ட்டுக்க ஒ கண்ணு முன்னாடி இருக்கற்த நீயே எடுத் த்துக்கோ என்ன கூப்டாத என்னய கடுப்பேத்தாத அடுப்பாண்ட காலைலே நின்னுன்ட் ரொம்ப டென்ஷன் ஆகுது சூடா இருக்கு ஒரு ஒரு பொருளு இந்த பக்க அந்த பக்கனு சூடா இருக்கு எத எதுக்கு தொட்ரன்னே எனக்கு தெரியமாட்டேனுது சுட்டுக்கிறே நானு என்ன எண்ணெ ஊத்ரோ வேல செய்றேந்து டக்கா கொழந்தையு ஸ்கூல் கெளம்புது அதுவு வந்து எதாது கேக்குது நீீனு அதே நேரத்துல எந்த கேள்வியு கேக்காத அப் டின் நா சமையல் முடிச்ட்டு வர்ற வரைக்கு என்ட்ட பேசாதீங்க யாருமே முடிச்சதுக்கப்பறமா என்ட்ட எதாருந்தாலுங் கேளுங்க அப்டின்னு
ம்
நானா நம்ப அம்மாலா பாத்தீங்கனா ம் எங்க அம்மாலா பாத்தா வெளி வேலைக்கு போனாங்க எங்கம்மா வெளி வேலைக்கு போயிட்டு வீட் ட்டு வேலையு செஞ்சாங்க என்னையு பாத்தாங்க ஆனா அப்ப வந்துட்டு எங்க அம்மா வந்து விதவிதமா சமைக் க மாட்டாங்க காலைல ஒரு சாத வச்சு ஒரு கொழம்பு வச்சாங்கனா மூணு வேலையு அதுதா நைட்டுக்கு அதே கொழம்புக்கு வந்து கொஞ்ச சாத வச்சுப்பாங்க இல்லனா ரெண்டு தோச ஊத்திட்டு நிறுத்திப்பாங்க நம்ப அப்டி பண்லயே காலைல டிஃபன் பண்றோ அதுக்கு தனியா சட்னி பண்ண வேண்டியது இருக்கு இல்லனா சாம்பார் வச்சா அதே சாம்பார அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க நைட்டுக்கு தனியா செய்ய வேண்டியதா இருக்கு மூணு வேலைக்கு செய்யறமா அதனால ப்ரஷர் ஆகுதா என்னன் தெரியல இந்த கொழந்தைங்களா பாக்குறனாலயா என்னமோ தெரில அப்பப்ப டென்ஷன் ஆய்டுவ நானு
நம்ம வேரி இவ ஆமாங்க குழந்தைங்கலா பாக்கறோ நறைய ஒர்க் பண்றோ நமக்கு தான டைம் நம தனி எடுத்துக்குறது கடையாது
இப்ப அவுங்க ஆமா அவுங்க வேல விட்டு வர்றதுக்குள்ள வீடு ஃபுல்லா கிளீனா வைக்கணுமா துணிய துவச்சு வைக்கணு அத மடிச்சு வைக்கணு அவுங்களோட பொருளல்லா கரெக்டா வைக்கணு
ப்ப அதெல்லா வேலைக்கெழமையு வீடெல்லா தொடைக்கணு கழுவணு
அது வேற ஒரு பக்கோங்க ஆமா அ அது வேற செவ்வாய்கிழம வீடு தொடச்சி
நா